சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோ
ம்
ஆ
குக்கிங் பத்தி பேச்லாமா
ஆ சொல்லுங்க
ம் நீங்க எப்டி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிலா மசாலா தனியா அரச்சு போடுவீங்ளா இல்ல நீங்களே
நீங்க நான்வெஜ்ஜா நான் வெஜ்டேரின்னா
ஆ
ஓகே ஓகே நானு நான் வெஜ்டேரியன் தா ஆ சில சமயம் நா வந்து அரச்சு அந்த மாரில்லா சமச்சிருவே அ டைமா பொறுத்து டைம் எப்டி இருக்குன்னு பாத்து அதுக்கு தகுந்த மாரி பிரிப்பேர் பண்ணுவே நீங்க
நா எப்போ ஆ நா ஒன் இய்ரா சமச்சுட்டு இர்க்கே நல்லா சமப்பே
அப்டியே கொஞ்ச கொஞ்சமா கத்துக்கோங்க எல்லாமே ஈஸியா தா இருக்கு
நா பேக்கிங் பண்ணுவே நல்லா சமப்ப சமயல்லா சூப்பரா பண்ணுவே
ஓ செர் செர் செர்
ம்
பேக்கிங் எனக்கு ரொம்ப கத்துக்னுன்னு ரொம்ப ஆச
ம்
இன்னும் கொஞ்ச கொஞ்சம் கிளாசுக்கு போய் கத்துக்கலாமான்னு பாத்துட்டு இருக்கேன்
இல்ல ஒன்னும் இல்ல நீங்க ஒரு நாளு ரஷ் வீடியோஸ் பாருங்க யூடியூப்ல
ம்
பாத்துட்டு அதுக்கப்றோ அப்டியே கொஞ்சம் ஒரு டைம் பண்ணுங்க ஒரு டைம் கொஞ்ச நல்லா இல்லாம இருக்கும் அடுத்த டைம் பண்ணுங்க அடுத்த டைம் ஓகோயா இருக்கும் நல்லா இருக்கு அடுத்த டைம் அத விட நல்லா இருக்கும் அப்டியே போக போக பேக்கிங் பொறுத்தளவுக்கு‌ நீங்க பண்ணிட்டே இருந்தா அது நல்ல ஒரு டேஸ்ட் கேக்கும் சேரி பிஸ்கட்ஸ்சும் சேரி நல்லா வந்துரு
நான் கேல்க்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ்ஸு ம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எசன்ஸ் மிஸ் பண்டே அதனால் ஒரே முட்ட ஸ்மெல் அந்த மாரி எல்லா இருந்தது
நீங்க முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் வெள்ளக்கரு தனியா மஞ்ச கரு ஃபஸ்ட் வெள்ள கருவ நல்லா பீட் பண்ணனு
ம்
அதுக் அப்பறம் வந்து மஞ்ச கருவ பீட் பண்ணனு
ம்
பண்ணா ஊத்தி அப்டியே பீட் பண்றப்ப நல்லா ஒரு லைட் எல்லோவா இருக் கு
ஓகே
இப்ப அது வந்துட்டு முட்ட வாட கொஞ்ச வராம இருக்கும் அதுல வெண்ணிலா எசன்ஸ் அப்றோ சீனி அப்புறோ பட்டர் அப்புறோ கொஞ்ச கொஞ்சமா மாவு சலிச்சி விட்டு அப்டி பொறுமையா கேக் பண்ணுங்க. நல்லா வரும் நீ எவ்வளத்துக்கு எவ்ளோ அதுல நல்லா
ஓவன்ல வெச்சிருப்பீங்ளா இல்ல குக்கர் அந்த மாரி
இப்போதைக்குக்கு எங்கிட்ட ஓவன் இல்ல குக்கர் தா இருக்கு நா எங்க அம்மா வீட்ல இருந்த வரைக்கு ஓவன்ல தா பண்ணிட்டு இருந்த
ஓ
இங்க குக்கர் தா இருக்கு
இது குக்கர்ல பண் குக்கர்ல பண்ணலா பட் வந்து ம் நம்மளுக்கு இந்த டைமிங் வந்து கொஞ்சம்
ஓவரா இருக்கு இல்ல டைமிங் வந்துட்டு நா சொல்ற மாரி செய்யிங்க ஒரு பதினஞ்சி நிமிஷோ வந்துட்டு அடுப் ப்புல குக்கர வெச்சி ஃப்ரீ ஹீட் பண்ணுங்க
ம்
அதுக்கப்புறோ அதுல கிண்ண இருக்கு ஒரு கிண்ணத்த கமுத்தி போட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிருங்க அதுக்கப்புறோ நீங்க பேக் பண்ண வேண்டிய டின்ல வந்துட்டு மாவ ஊத்தி குக்கியா அடுப்பில் வெச்சி கேஸ் கட்ட வந்துட்டு எடுத்துட்டு
ம்
அப்டியே அந்த விசுலையு எடுத்துட்டு அதுக்கப்புறோ மூடி வெச்சிங்கன்னா அது பொறுமையா பேக் ஆகு ஒரு ஆஃப் ஆன் அவர் பொறுமையா பேக் ஆக விடுங்க அதுக்கப்றோ ஒரு சின்ன ஒரு இந்த குச்சி மாதிரி ஒன்னு வெச்சி குத்தி பாருங்க இல்லன்னா ஸ்பூன் கூட வெச்சி குத்தி பாருங்க ஸ்போக் ஸ்புன் இருக்கும்ல அது கூட வெச்சி குத் குத்தி பாருங்க மாவா இல்ல ஒரு பஃபியான ஒரு பாக்குறதுக்கே நமக்கு தெரியு ஒரு பிரவுன் அன் பஃபியா இருக்கு அப்போ எடுத்துறனு எடுத்து நீங்க மேல உள்ளத கீழ உள்ளதயு கட் பண்ணிட்டு ரவுண்ட் போட்டீங்கன்னா நல்லா இருக்கு
ஓ ம் ம் ம் ம் நா ட்ரை பண்ற மறுபடியு நா இந்த மாரி கொஞ்சோ டிசப்பாயிண்ட் ஆன ஒட்னே சேரி சேரி இதல்லா நமக்கு ஒரு ஒத்துவராது அப்டி சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு
எப்பயுமே அப்புடித்தா ஏன்னா சமையல் நார்மல் சமையல் அப்டி இல்லா கேக் அப்புடித்தா ஃபர்ஸ்ட் பண்றப்ப கொஞ்சோ நல்லா வராது முட்ட வாட வரு திடீனு பாத்தா வேகாம இருக்கு திடீர்னு பாத்தா ரொம்ப ஹாடா போயிரு அது எல்லாத்துக்குமே அப்டித்தா
ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் போது ஆனா சூப்பரா வந் து இருந்தது ஆனா அந்த முட்ட ஸ்மெல் இல்லன்னா நாங்களே எல்லாமே சாப்டிருப்போ அவ்ளோ சாஃப்டா அவ்ளோ பஃபியா நல்லா அழகா வந்திருஞ்சி பாக்குறதுக்கே சூப்பரா சூப்பரா இருக்குன்ற மாரி இருந்தது
இருக்லனா வெண்ணிலா எசன்ஸ் இருக்குல்ல விப்பி்ங் கிரீம்ல வந்து வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சோ எக்ஸ்ட்ரா ஊத் தி நீங்க மிக்ஸ் பண்ணி சாக்லேட் அந்த உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் புடிக்குமோ அது போட்டு கொஞ்சோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா க்ரீம்ஸ்லா போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருத்திருக்கு கேக் சாப்டிருக்கலா
ஆனா கேக் குக்கர்ல ஃபுல்லா அந்த ஸ்பான்சியா இருக்கர்தானே ஃபுல்லா முட்ட ஸ்மெல் அப்டியே மேலையே அடிக் வெக்கிற மாதிரி இருக்கே
அதுதா நீங்க கிரீம்ல கொஞ்சோ வெண்ணிலா எசன்ஸ் ஊத்திட்டீங்க அப்டின்னா அத வந்துட்டு ஃபுல்லா கவர் பண்றப்ப அந்த ஸ்மெல்லு தெரியாது நல்லாருக்கு
கிரீம் விப்பிங் கிரீம் இருக்குல்ல விப்பிங் கிரீம் நீங்க நம்மளே மேக் பண்ணலா இல்லையா அந்த பிளண்டர் இல்லாம எப்படி மேக் பண்ணுவீங்க
பிளண்டர் இல்லாம மேக் பண்றதுக்கு வந்துட்டு சீனி பிளண்டர் காம் பீட்டர் கம்பல்சரி வேணூ
ஓ
அ நீங்க வந்து ஜூசர் ஜார் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
ஓ
பட்டர் அதுக்கப்புறோ வந்துட்டு ஹே இல்ல நா சொல்ற மாறி பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ்ஸு ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் பிடிக்குமா
மா
அப்ப நீங்க மேங்கோ ஜாம் இல்ல வேற ஏதாச்சூ ஃப்ரூட்ஸ்ல ஜாம்ஸ் பண்ற மாரி இருந்தா பண்ணி அத கூட நீங்க அப்ளை பண்ணலாம் சூப்பரா இருக்கூ கேக் சாப்பட்றப்ப
போ அது வந்து ‌இல்ல ‌அந்த குழந்தைங்க மோஸ்ட்லி இந்த கிரீம்ஸ் தானே விரும்புறாங்க
ம் நா சொல்ற ஒரு ரெசிபி வேணா நீங்க ட்ரை பண்ணிப் பாருங்க இல்ல மேங்கோ வந்துட்டு தோல பீல் பண்ணி அது வந்துட்டு பாயில் பண்றோ பாயில் பண்ணி மிக்சியில போட்டு அடிச்சு அதுல சீனி போட்டு சுகர் சுகர் போடணூ அதுக்கப்புறோ பாதாம் வந் வந்துட்டு ஊற வச்ச பாதாம் மிக்சியில ஒரு பல்ஸ் விட்டு கொஞ்சொ குற குறன்ன இருக்கிறப்ப அதுக்குள்ள போட்டு நல்லா பால்ல திக்கா காய்ச்சி அதுல ஊத்தி மிக்ஸ் பண்ணி விட் டு ஆ பிரிசர்ல வந்து செட் பண்ணுங்க உங்களுக்கு ஐஸ்கிரீமா சாப்பிட பிடிக்கோம்னா அத ஐஸ்கிரீமா எடுத்துக்கோங்க இல்ல ஜாமா சாப்பிட பிடிக் கும்னா கஸ்டட் மாரி இருக்கிறப்பவே எடுத்துருங்க
ஓ
எடுத்து கேக்ல ஃபில் பண்ணி சாப்பிட்டீங்ன்னா நல்லா இருக்கோ இல்ல நார்மலா சாப்பிட்டாலூ சூப்பரா இருக்கோ
நா ட்ரை பண்ணி பாக்குறே மேங்கோ ஜாம்
ம் மேங்கோ ஜாம் மேங்கோ ஐஸ்கிரீம் பால் சேத்தீங்க அப்படின்னா மேங்கோ ஐஸ்கிரீம் ஆயிரும் பால் சேக்காம விட்டுட்டிங்ன்னா மேங்கே ஜாம்மா இருக்கோ
ஓகே ஓகே
ம் பால்கோவா போட்டீங்கன்னா மேங்கோ கஸ்டர்ட்
ம்
நீங்க எதா இருந்தாலூ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லாதா வரூ
ஆ நேத்து வந்து ஒரு இது ஒரு டெசர்ட் மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு அப்புறோ செஞ்சு பார்த்தோ ம் தேங்காய் பால் இருக்குல்ல தேங்காய் பால் ஃபுல்லா எடுத்துட்டு அ இந்த மேங்காவோட அந்த பல்ப் எல்லா எடுத்து ஒரு மிக்சியில ல ஒரு ரைஸ் பண்ணிட்டு
ம்
அதுக்கப்புறம் கியூப்ஸா கட் பண்ணி கொஞ்சொ மேங்க அந்த மேங்கோஸும் எடுத்து இதோடு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சொ லைட்டா நம்ம சுகர் வேணும்னா ஆட் பண்ணலாம் இல்லன்னா அப்புறோ ஏலக்கா பவுடர் அந்த மாதிரி லைட்டா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரீசரர்ல்ல வர ஃபீரீஸ் ஃப்ரிட்ஜல வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்ட வச்சிருந்தே நல்லா ஜில்லுனு ஆனதுக்கு அப்புறோ எடுத்து சர்வ் பண்ணோ சூப்பரா இருந்துச்சு
நீங்க அதுல கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் பிளஸ் கொஞ்சொ வெணிலா எசன்ஸ் ஊத்தினீங்கன்னா இன்னூ சூப்பரா இருக்கூ
சன்ஃப்ளவர் ஊத்துனோன்னா ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிரும் இல்லையா இது
இல்ல டெசர்ட்டுங்கிறது கொஞ்சோ கொல கொலன்னு தா இருக்கணும் அப்ப நீங்க வந்து கொஞ்ச லைட்டா ஒரு ஹா
தேங்காப்பால தேங்கா பாலே வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோன்னா அது ஒரு கிரீமியா ஆயிடும் இல்லையா பிரிட்ஜ்ல வச்சோன்னா மேல மறுபடியும் அந்த தேங்கா பாலோட அந்த அது என்ன சொல்றது நீங்க சொல்ற மாதி அந்த கிரீமியா இருக்கும்ல அதெல்லா மேல வந்துரும்
அது வந்துரும் ஆனா அப்டி வராம இருக்கிறதுக்காக நம்ம அப்டி பண்ணனும்
என்ன என்ன என்ன சொன்னீங்க கார்ன்ஃப்ளார்
அத வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு வெந்யில போட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதல ஊத்திட்டு ங்கன்னா அது கொஞ்சோ அப்டி நார்மலா இருக்கும் எல்லாத்தையுமே ஊத்தி நம்ம சர்வ் பண்ற மாதிரி இருக்கும் நிறைய இருக்கும் இல்ல நீங்க கம்மியாவே போதும் அப்டின்னு நெனைச்சீங்கன்னா அது மேல வந்ததுக்கப்றோ நீங்க எடுத்து கூட செவ் பண்ணிக்கலா
ஆ அப்ப நீங்க இந்த கார்ன்ஃப்ளார வந்து அது ளோர் தான அது ஒன்னும் ஆகாதா அத குக் பண்ணதுனால ஒன்னும் ஆகாதா
நீங்க குக் பண்ணனும் லைட்டா ஒரு அர கிளாஸ் தண்ணி ஊத்தி ஒரு சின்ன கிண்ணத்துல வச்சு அதாவது ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்துங்க அர ஸ்பூன் மாவு போட்டு பொறுமையா வெந்நி இருக்குல்ல
ஆமா ஆமா
அதுல மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது நல்ல இருகி வந்துரும் இல்லன்னா கஸ்ட் பவுடரே சேத்துருங்க முடிஞ்சு போச்சு
ஆ
ஆ
க்க ட்ரை பண்றே
ம்
எனக்கு கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது ப்ரௌனி இந்த மாரி எல்லாம் பண்ணலாமா அப்டின்னு சொல்லிட்டு சரி இந்த கேக் ஒழுங்கா வராது னால நா பண்றதுல்ல பிரவுன்னி ட்ரை பண்ணிருக்கீங்களா நீங்க
நா எல்லா கேக்குமே பண்ணுவே கிரீம் வித் விப்பிங் க்ரீம் பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் எல்லாமே பன்னுவேன்
ஒரு பேசாம ஒரு ஸ்டால் போட்டுருங்க
இல்ல சிஸ்டர் அது எப்டி சொல்ல ஆரம்பத்துல அப்பல்லா நெனைச்சே ஆனா இப்ப அதுல்லா பாசிபிலிட்டியே இல்லண்ற மாரி ஆயிச்சி
அதா இப்பெல்லாம் எவ்வளவு பெசிலிட்டிஸ் நம்மளுக்கு வந்திருக்கு
இப்போ எத்தன பேர் பேக் க்கிங் படிச்ச எத்தன பேர் பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க இதுல நம்ம நடுஷ்ல போயிட்டு என்ன பண்ண சொல்றீங்க
இல்ல குட்டியா ஒரு ஸ்டால் இல்ல நம்ம வீட்டு முன்னாடி ஒரு குட் ட்டியா ஒரு ஸ்டால் வச்சு ஈவினிங் டைம்ல வந்து
ந்து ரொம்ப வில்லேஜ் சைடு் இருக்கோ அதனால இங்கெல்லாம் அது ஒர்க்கட்டே ஆகாது அதனால அத பத்திலா நா யோசிக்கவே கூடாது
அதானால நானு வந்து ஃப்ரீயா விட்டுட்டே
ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணுங்க
ம செரி கண்டிப்பா நீங்க சொன்னதுக்காக நா ட்ரை பண்ணி பாக்குறே
ஆன்லைன்ல ட்ரை பண்ணுங்க ஆன்லைன்ல ட்ரை பண்ணீங்கன்னா உங்க சுத் த்தி இருக்காங்கல்ல கொஞ்சோ வில்லேஜ விட் இனி கொஞ்சோ தாண்டி போனோனா கொஞ்சோ டவுன் மாரி ஏரியாஸ் இருக்குல்ல
இல்ல இல்ல அங்க நமக்கு போனாலே அங்க அவ்வளோ ஸ்டால்ஸ் வச்சிருக்காங்க கா கிட்டத்தட்ட வாபர் ஸ்டாலே நாள் வச்சிருக்காங்க பிரௌனி ஸ்டால் அது இது அங்க எக்கசக்கமா வச்சிருக்காங்க
அப்ப நர்ஸ்ல போய் நம்ம என்ன பண்றது
இல்ல நீங்க இந்த ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணீங்கன்னா இப்ப பார்ட்டிஸ் பர்த்டே ஃபன்ச்ஷன்ஸ் அந்த மாரி இருக்கவங்க யாராவது உங்கள காண்டக்ட் பண்ணுவாங்க கஸ்டமர் வந்து கம்மியாதா வருவாங்க அதுக்கப்றோ போக போக அவங்களோட டேஸ்ட்ட் உங்களோட பிரிப் ரேஷன் அப்பற நீங்க குடுக்குற அந்த
காண்ட்டிடி அத பொறுத்து ஆனா எனக் கு இப்பதைக்கு அது பண்றதுக்கு ஏதாவது சொன்ன என் ஹஸ்பண்ட் இது அது அப்படின்னுத சொல்லிறாங்களா அதனால எனக்கு அதுல விருப்பமே இல்லாம போயிடுச்சு ஆன எங்களுக்கு செஞ்சு நாங்க சாப்ட்டுக்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இருக்கு அத மட்டு செஞ்சுக்குவாங்க அங்க
ஓகே எல்லா சில நாட்கள்ல மாறிடு கவலப்படாதீங்க